ஹலோ வணக் கம் தோழி
ஆஹ் நல்லா இருக்கீங்களா தோழி
நல்லா இருக்க தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கே தோழி சாப்ட்டீங்களா
சாப்டே தோழி
உம் என்ன சாப்பாடு தோழி
உம் கல் தோச தோழி
சூப்பர் தோழி தோழி ஆஹ் சாப்பிட்டாச்சு தோழி உங்களுக்கு செடி வள கருது பிடிக்குமா தோழி
ஆஹ் புடிக்கு தோழி எனக்கு நறைய பூச்செடி வளக்கறதுக்கு புடிக்கு போ
அப்படியா தோழி சூ
ஆஹ் ஏ ரொம்ப பூச்செடி மேலனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்
உங்களுக்கு புடிச்ச பூ தோ
ஆஹ் எனக்கு பவளம் பவளமல்லின் சொல்லுவாங்க இல்லையா
ஆமா
அந்த பூ ரொம்ப புடிக்கு தோழி அது வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல இருக் கு அது எப்போதுமே பூத்துக்கிட்டே இருக்கும் எங்க வீட்டுல
சூப்பர் தோழி
சீசனுக்கு பூக்கும் அப்படின் சொல்லுவாங்க இல்லையா அப்படியல லைட்டா ஒரு நாள் மழை பெஞ்சுச்சு அப்டின்னா அப்டின்னா கூட மறுநாள் பாத்தோம்னா அதுல அவ்ளோ மொட்டும் வச்சிருக்கோ
சூப்பர் தோழி
நா அது எப்போதுமே பூத்துக்கிட்டே இருக்கிற பூ எங்க வீட்டுல எப்டின்னு தரல மத்தவங்க வீட்டுல எல்லாம் பூக்குமனு தரல எல்லார் வீட்டுலயுமே ஆச்சரியமா கேட்பாங்க இதுல எப்போதுமே பூ பூத்துக்கிட்டே இருக்கே எப்படி அப்டின்னு சொல்லிட்டு அந்த மாரி அந்த செடிலாம் வந்து பூ பூத்துக்கிட்டே இருக்கும் அது மண்ணி நான் நறைய செடி நாங்க உரம்லாம் வாங்கி கடையில் வாங்கிலாம் போட மாட்டோம் தோழி நார்மலாக வெங்காய தோல் பூண்டு தோல் முட்ட ஓடு அந்த மாதி ரி தான் ஊத்துவேன் அன மாதிரிதான் போடுவேன் இன்னொன்னு அரிசி கழிஞ்ச தண்ணி சாதம் வடிச்ச தண்ணி அந்த சூடு ஆறனொனே அந்த தண்ணி அந்த மாதிரி தான் தோழி அதுல போடுவேன் ஒரம்ன்னு தனியா கடையில வாங்கிட்டு வருவோம் இல்லையா கெமி கல்லாம்
ஆம் உம்
ம் அந்த மாரி எல்லா வகையான பூச்செடியுமே எங்க வீட்டில் நான் வச்சுருக்கறன் பாத்தீங்கன்னா குண்டு மல் லி குண்டுமல்லிலயே பல விதமா ஆஹ் ரெண்டு அடுக்கு மூணு அடுக்கு
உம்
அப்படி அந்த மாதிரி முள்ளரும்பு ஜாதி மல்லி அந்த மாரி எல்ல அஹ் செம்பருத்தி பூலயே பல விதமாஹ் ஆரஞ்ச் கலர் மஞ்ச கலர் அ சிவப்பு கலர் அப்டின்னு சொல்லிட்டு நெறை யா வச்சிருக்கேன் தோழி
சூப்பர் தோழி தோழி ஒங்களுக்கு சூப்பர் தோழி தோழி இப்ப நீங்க தென்மரத்த பத்தி என்ன நெனைக்கிறீங்க
தென்னை மரம் வீட்டுல வச்சு வளர்க்குறது ரொம்ப நல்லது தோழி
வீட்ல ஏனா வீட்ல ஏ வெச் வளக்கக் கூடாதுன்னா அதோட வேர்
ஆமா
அது வந்து வீட்டுக்குள்ள போகு
அப்படியா தோழி
தோழி அதனால வீடு வந்து விரிசல் விடும் இடிஞ்சு விழுக அதனால சொல்லிட்டு தென்ன மரோ ஆல மரோ வேப்ப மரோல்லா வீட்டுக் பக்கத்ல வ
அப்படியா தோழி இங்க வீட்டுக்கு பக்கத்துல கொஞ்சோ அ வீட்டு பக்கன கொஞ்ச தூரத்தில ஒரு ரெண் நாலு அடி தூரத்தில இருக்கு நறைய இருக்கு தென்னமரோ எங்க வீட்ல
கண்டிப்பா தோழி அய்னா அது வக்கிற துனால மழ மழ பெய்து பாத்தீங்ளா அந்த டைம்லா வீட்ல கொன்ன வீட்ட வீட்ட பிடிக்கிறதுனால விரிசல் விடும் வீடு
ப்பிடியா தோழி
தோழி ஏனா தென்ன மர வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது ஒண்ணு தா தோழ் ழி ஆனா வந்து வீட்டுக் பக்கத்தில மட்டு வெக் க்க கூடாது கொஞ்சத் தள்ளி வெக்கலா ஏன்னா ஒர் ரு முப்பது அடி தள்ளி வெக்கலா
அப்பிடியா தோழி
கு வந்து நெழலுக் க்காக வீட்டுக்கு மின்னாடியே வெப்பாங்க
அ ஆமாந் தோழி எங்க வீட்ல கொஞ்சோ பக்கத்துலியே தா இருக்கு
ஆமா அதெல்லா நீங்க நெனச் நீங்க வந்து அந்த எடத்த கொஞ்சோ தள்ளி தோண்டி பாருங்ளே ஃபுல்லா வேர் போயிட்ருக்கூ
அ ஆ
செக் பண்ணி கூடப் பாருங்க
ஆ ஆ சரிங்க தோழி
கண்டிப்பா தோழி ஏனா வீட்டு பக்கத்தல வைக்க கூடாதுன்றது ஃப்ரூஃப் பண்ணியே வெச்சிருக்காங்க ங்க ட்ரை பண்ணி பாருங்க எங்க வீட்டுக்கு கு முன்னாடி இருக்கு ஆனா ஒரு முப்பது அடி தள்ளி இருக்கு ஆனா அப்பியுமே எங்க வீட்டு பக்கத்தல வரையு வேர் வந்
நா வந்து இது மாரி புளிய மரத்துக்கு கேள்விப்பட்ருக்க தோழி புளிய மரத்து வேருதா வீட்டுக்குள்ளைலா வரும் அது வந்து வீடு விரிச சல் விடு அப்புன் சொல்வாங்க அதுதா கொஞ்ச கொள்ளையில ரொம்ப தூரத்துல வச்சுக்கணு அப்புன் சொல்லுவாங்க இது வந்து நா இப்பதா கேள்வி ப டறே கண்டிப்பா நீங்க சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பயனுள்ளதாதா இருக்கு
கன்டிப்பா தோழி என் இந்த எப்டி சொல்றதுன்னா இதெல்லா நா படிச்சிருக்கே தோழி தென்ன மரம் வேப்ப ம அப்புறமேட்டுக்கு கொஞ்ச பெரிய பெரிய மரல்லா இருக்கு பாத்திங்ளா பப்பாளி மரல்லா வேஸ்ட்டு அதெல்லா எது ஆகாது
ஆ
பாத்திங்னா மரத்திலயே இந்த பெரிய மரமா ஆலமரம் மாரி வளரும் பாத்திங்ளா
ஆமாங்க தோழி
கூடாத ஒரு மர வீட்டுக்கு பக்கத்துல இனா வந்து அந்த மர வந்து பெரிதாக ஆக என்ன பண்ணுதுனா வேர் அதிகமா விடு நெனைக்கற எடல்லா வளர ஆரம்பிக் க்கு
ஆ
அதனால வந்து அந்த வேர் வந்து போறதுனாலதா வீடு கொஞ்ச விழுவ றது விரிசல் விடுறது அந்த சிமெண்ட்ட பூசா றது அதனால அதனாலதா
கண்டிப்பா தோழி
கண்டிப்பா தோழி
செரி உங்களுக்கு செடி எல்லா வளக்க புடிக்குமா தோழி உங்க வீட்ல என்னன்ன வகையான பூச்செடி இருக்கு வேற எதுவு செடிகள்
தோழி சொல்லப்போனா எங்கெ வீட்ல வந்து பூச்செடி வளர்க்கவே முடியாது தோழி ஏனா ஆடு வளர்க்குறோ
அ
பூச்செடி வச்ச ஒடனே அ அதுங்க வந்து சாப்ட்டு பெய்டுவாங்க அதனால வந்து அத வளரவு விட மாட்டா நீ என்னய மீறி நீ நடத்துல வரக்கூடதுன் நனை பாகு அதனல்ல வந்து பூச்செடி எல்லா வெக்க முடியாது தோழி மல்லிக பூ வச்சிருப்போதுமே முள்ளு போட்டு அது போட்டு இது போட்டு காப்பாத்தி வச்சுமே அத வந்து கடிக்குது
ஆ ஆ
அதனால எதுவுமே காப் பாத்த முடியில தோழி காய்க வச்சிருக்கேன் அதும் மாடி தோட்டத்துல வச்சிருக்கேன் ப்ப என்னன் தெரியல வாடி வாடி வாடி போகுது
ஆ ஆ ஆ
என்ன கார்ணம் தெர்ல ஆனா வீட் டுக்கு கீழே வைக்கனுமு ஆசைக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா வீட்டுக்கு கீழே வைக்கணும்
ஆ ஆ
இருந்து வரமோ வீடே அழகா தெரியுல்ல
ஆமாங்க தோழி
அ
எல்லாமே விட மாட்டேக்குது எங்கள மீறி நீங்க எப்படி வளர்க்கன்னு பாக்க என்னனு சொல்ல தோழி கேக்குதுங்களா
கேக்குதுங்க தோழி சொல்லுங்க தோழி
ஷேக் ஆகுது தோழி ஆ கேக்குது தோழி
ஆ சொல்லுங்க தோழி
அதனால வந்து தோழி அப்படி பாத்தீங்னா அவுங்கனா மரத்துலா விட்ரும்
ஆ
அந்த தேங்கா மரோ அந்த வாழ மரத்த கூட விடா மாட்டிக்கிறாங்க நல்ல பழோதா அது பழுத்துட்டு இருந்துச்சு நல்ல காய் வரும்
ஆ ஆ
கூட விடாம கடிச்சு கடிச்சு அத குட்டியாவே ஆக்கிட்டாங்க
ஆமாங்க தோழி ஆடுங்க பொறுத்த அளவுக்கு அந்த பூ பூ நல்லா நம்ம ஆச ஆசாசையா வாங்கிட்டு வந்து வைப்போம் ஒரு பூ மொட்டு வச்சிருக்கு அது எப்படா பூக்கும் அப்டின் சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கப்ப பாத்தா அந்த மொட்டோட சேத்து சாப்டுட்டு போயிடும்
நாலா சொல்லப்போனா கேமரா வச்சே வாட்ச் பண்ணணு தோழி ஆனா ஒண்ணுக்கு வேலைக்கு ஆகல
ஆஹ ஆஹ
அந்த குட்டிக்கு அங்க இருக்குல எப்டினு
ஆமாங்க தோழி
வந்து அன்னிக்கு ஆக்க வச்சு வாட்ச் பண்ணேன்
ஆஹ
அது எப்டின்னா அந்தக் பூ பூக்குற டைம்ல ஒரு அழகா இருக்கும் பாத்திங்களா அத அத நம்ம வீடியோ புடிச்சு வைக்கணுனு நெனைச்சு‌தா வச்சே ஆனா அதுக்குள்ள வந்து கேமராவோட எ எது சாப்ட்டுச்சுனே தெரில
சாப்டுட்டு போயிட்டாங்க
காணு
ஆ அ
அதனால இங்கெல்லா ஏனா இந்த சைடு வந்து காட்டு சைடு மாரி தோழி ஆடுகள் அதிகோ மாடுகள் அதிகோ
ஆ ஆடு மாடுலா நறையா வளக்குறீங்க
அவுங்களுக்கு பசி எடுக்குனு சாப் ம், ஆனா அதுல என்ன தப்புனா என்னோட கேமராவு எடுத்து சாப்ட்டு போனதுதா
கேமரா வ சாப்ட்டுச்சி உங்க ஆடு
சாப்ட்டாங்ளா துப்புனாங்களானே தெரில, ஆனா காணு
கண்காணிப்புக்கா வச்ச என்னைய கண்காணிக்க வைக்கிறியா அப்டின்னு சொல்லிட்டு சாப்ட்டுட்டாங்க
நா அவங்கள கண்காணிக்கல தோழி நா பூவ தா கண்காணிச்ச எப்டி பூக்குதுன்றத பாக்கலா ஒரு வீடியோவா எடுத்து வைக்கிலான் நனச்
ஆ ஆ ஆ
கோச்சிட்டு போணு நனச்சதா நெஜமா தெரில
சரிங்க தோழி
தோழி ஒங்க கொழந்தைங்க பண்ற உங்களுக்கு பிடிச்ச இம்சைகள்னு ஒண்ணு இருக்குல்ல
ஆமாங்க தோழி
கொஞ்சோ சொல்றீங்ளா
கொழந்தைங்க பண்ற
இம்சைகள்
இம்சைகள்
ஆமா ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்கல நம்பள
ஆமா ஆமாத் தோழி
கஷ்டப்படுத்துறாங்னே தெரியாது ஆனா வாயு பேச மாட்டாங்க ஆனா கஷ்டப்படுத்துவாங்க
ம் ஆமாங்க தோழி இப் இப்ப எ கொழந்த பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம் ரொம்ப சுட்டித்தனோ பண்ணுவாங்க சேட்ட பண்ணுவாங்க அப்டின்னு சொல்ல முடியாது செல டைம்ஸ் இப்பம் நம்ம சமைக்கிறப்ப கிச்சன்ல ஏதாது சம்சுட்ருப்போ அரக்க பறக்க வேல பாத்துகிட்ருப்போ அப்பதா அந்த அஞ்ஜர டப்பா அப்டிங்கிற ஒன்ன எடுத்து வச்சிட்டு அதுல இருந்து ஏதாது ஒன்னதா எடுத்து நம்ம ச கொழம்பு வைக்கிறதுக்கு யூ பயன்படுத்திட்டு இருப்போ அந்த பாத்துட்டு அந்த கொழம்ப வச் சிட்டு திரும்பி பாத்தோம்னா அந்த அஞ்சர டப்பால உள்ள சோம்பு ஜீரகோ வெந்தயா எல்லாப் அப்டே ஒன்னா எல்லாத்லியு எல்லாமே கடக்கு இதுலே எக்சாஸ் த ஜீரகத்த அள்ளி சோம்புல போட்ருப்பாங்க சோம் அள்ளி ஜீரகத்துல போட்ருப்பாங்க வெந்தயத்துல போட்ருப்பாங்க அந்தம் மரி போ எல்லாத்யு அள்ளி எல்லாத்தோடயு கலந்து வச்சிருப்பாங்க
எல்லாத்தியு சேத்து கொழம்ப வெய்யன்னா
ஆமா திரும்பி பாக்குமோது நமுக்கு அப்டி அழுவையு வரு நமக்கு அவ்ளோ கோவ வரு அவுங்குல அடிக்கிறதா திட்றதா அப்டின்னு தெர்யாது யாந்த நேர்த்துல இருக்குற கடுப் ல்ல ஒரு அடிய வச்சிட்டம்னா அவுங்க பட்லா அழுதுகுட் டேருப்பாங்க அடிச்சிதுக் அப்ற நமுக்கு தோணு ஐயயோ அடிச்ட்டோமே அப்புடின் சொல்லிட்டு அப்பியி திரும்ப அத சரி பண்ணிட் இருக்குறப்ப அப்பதா கிட்டக வந்து
ஹலோ தோழி